சொல்லுங்கம்மா
ஆ சொல்லுங்கக்கா கேக்குதா ஹலோ க்கா நீங்க ஸ்டார்ட்டிங் பேசது ஏங்கா கேட்கவே மாட்டீங்குது ஆ கேக்குது கேக்குது
சொல்லுங்கமா அது என் என்னன்னா நீங்க வந்து ஹெட்ஃபோன் போட் இல்லையா
ஆமா ஆமா அத சரி இருங்கக்கா நா புளு டூத் பூட்டு புளு டூத் ஏ எர்பாட்ஸ் புட்டற ஆ சொல்லுங்க்கா ஆ போட் அ ஏர் ம் ம் ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ கா அக்கா கேக்குதுங்களா ஹலோ ஹலோ ஹலோ